ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நா நல்லா இருக்கேனே
ஏன் என்ன பேசர்தே கேக்க மாட்து என்ன ஆச்சு எங் ஏதாவது சவுண்டா இருக்கா ன்னா
இப்ப கேக்குதா
கேக்து
ஆ ஓகே பிஸியா ஃப்ரியா
ப்ரியாதா இருக்க நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போணுங் கடைக்கி செரியதா நா யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன எடுக்கலான்ட்டு நாளைக்கு இ பங்க்ஷனு ன்ன எடுக்கலா ட்ரெஸ்ஸு நீயே சொல்லே
உனக்கு எந்த மாயி புடிக்கு
எனக்கு இந்த நார்மலா போட சுடிதார் ட்ரெடிஷ்னலா போடுவாங்கல்ல
ஆமா லாங் ஃப்ராக்லா பிடிக்கதா
அதெல்லா எனக்கு புடிக்காது
ம் செரி செரி ஏன் ட்ரை பண்ணிப்பாரு
அதுதா போய் பாக்கலா நாளைக்கு அதா ன்னா சைஸ்ஸு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு கடையிலல்லா ஒழுங்காவே தர மாட்டறாங்க நம்ம எல் சைஸ் கேட்டா அங்க எக்ஸை சைஸ் குடுக்குறாங்க
அங்கயே ட்ரை பண்ணி பாக்கலால்ல
அதாதா போய் பாத்து எடுக்கணு செரிஉன் ஃப்ரெண்டுல்லா எப்டி இருக்கா நல்லாருக்காளா
காங்களே ம் இல்லயே தூரமாச்சே என் வீடு அபி வருவா உ ஆஹ் நல்லா இருக்காங்க
சரி அதானா இப்பதா தூங்கி எழுந்தே சரி நாளைக்கு எடுக்கணு சரி நா வேற லேட்டா எழுந்துட்டனா
சேரி செரி ஆன்லைன்ல பாக்கலால்ல
ஆன்லைன்ல பாக்குறே அது அவ்ளோ நல்லா இருக் க மாட்டுது அதுல ஸ்டாரு ரேட்டிங்ல்லா பயங்கரமா போட்ருக்காங்க ஆனா அந்த அளவுக் க்கு வாங்குற அளவுக்கு பெட்ரே எதுவுமே கெடையாதாங் நீ ஆன்லைன்ல எல்லா எடுப்பியா
இப்ப யெல்லாரு தா வராங் எனகு
அ மோஸ்ட்டா நீங்க பிரஃபர் பண்லா ஆன்லைன்ல இந்த நங்க எங்க இதுல வந்துப் பண்ணக்கூடாது அது
ம் ம்
க்கவும் கூடாது நல்லாவு இருக்காது அதனால் தா செரி எப்டி உங்க அண்ணாலா எப்டிருக்கா நல்லா இருக்கானா
காங்களே
வேலைக்கெல்லா போறாங்ளா
போறாங்க போறாங்க இன்னைக்கு லீவாச்சே சண்டே வீட்ல தான் இருக்கா
சே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல ஏ பாரே யார் செஞ்சா நீயா எப்டி எப்டி செஞ்ச
எப்டினா நீங்க செய்ய மாட்டீங்ளா
எனக் செய்ய தெரியு நா உங்கிட்ட கேக்குறே நீ எப்டி செஞ் சொன்னா நா ஒ ஒமாரி ஒன்ன மாரி ட்ரை பண்ணுவன்ல
ட்ரை நானே புதுசுதா குக்கிங்க்கு ம் இப்பதா எனக்கே மே ஆ இப்பதா எயிட் மந்த்ஸ் ஆச்சு சோ அதுக்கு முன்னாடி தா கத்துக்கிட்டே
சேரி சேரி பேபிலா இருக்கா
இல்ல இல்ல இல்ல
சேர் சேரி எனக்கு ஒன் அண்ட்டாஃப் இயர்ஸ் தா ஆச்சு மேரேஜ் ஆயி ஆனா சமையல்ன்றது அம்மா வீட்ல கத் துக்கல அங்க போய் தா எல்லா கத்துக்கு
அதா நானு சேம் மேரேஜ்ல ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே கத்துக்கிட்டே
என்ன நல்லா செய்வ சமையல்ல
ஆ எல்லா செய்வே பிரியாணி வெஜ் பிரியாணி அது தெரியாது ஆ மத்தது எல்லா செய்வே ஆ இல்ல இல்ல அதா பிரியாணி அது தெரியாது மத்தது எல்லா செஞ்சுப்பே ம்
இப்ப நீ தா சமைக்குற வீட்ல வேற யாரு செய்ல
இல்ல நானு ஹஸ்பண்ட்டு மட்டுந்தா வீட்ல
டியா சேரி சேரி நா நா ஒ வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர்லான் இருந்தே சேரி சாப்புல்லான்ட்டு
சேரி வா வா எப்ப வரே சொல்லிட்டு வா
சேரி சே கண்டிப்பா வரே ஒருவாட்டி ஏனா நீ பிரியாணி செய்ய மாட்டேன்றியே பிரியாணி செஞ்சாதா நா வருவே
ம் சேரி ஒனக்காக நா கத்துக்குறே இரு
நா சொல்லி தரவா பிரியாணியலா எப்டி செய்யணுன்ட்டு ஆ ஈஸி தா அது ஒன்னுமே இல்ல ஏ நா ஒங்க வீட்டுக்கு வரே நீ தா எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு போட்னு
சேரி சேரி சொல்லு எப்டி செய்ணுனு நா அப்டியே நோட் பண்ணிக்குறே
அது ஒன்னு இல்ல இப்ப பாஸ்மதி அரிசினா நல்லாருக்கு நல்லா பிராண்டடா வாங்கி கோ ஒரு அந்த அர்பன் பிராண்ட்டுன் சொல்வாங்க அது ஒரு ஃபை இப்ப ஒங்க வீட்ல எத்தன பேருனு எனக்கு தெரில எத்தன பேர் இருக்கீங்க அப்பனா ஒன்னுமே இல ஒ சின்னதா ஒரு பேக்கெட் வாங்கி சும்மா வச்சுக்கோ
சேரி
வெச்சுட்டு அந்த ஆளாக்குனு சொல்வாங்கல்ல அதுல ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்துக்கோ
சேரி
எடுத்துட்டு அத வந்து ஊற ஃபஸ்ட்டு அர்சில்லா ஊற போடாத அர்சி ஊற போட்டனா பிரியாணி வந்து கொலை ஆயிடுமா
சேரி சேரி
அதனால ஊற போடாத அப்றோ என்ன பண்ற தக்காளி வெங்காயோ
ஆ
அதெல்லா அரிஞ்சு வச்சிட்டு எண்ண பட்ட லவங்கோ தக்காளி வெங்காயத்த நல்லா வதக்கு
சேரி
வெங்காயோ வந்து நல்லா நீ வந்து அந்த காஃபி கலர்ல வரும் ப
ஆமாமாமா தெரியு தெரியு ஆ ஓகே
அந்த மாரி வதக்கிட்டு அதுக்கப்பறோ தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்ச மொளகாலா போட்டு நல்லா வதக்கிட்டு
சேரி
என்னென்ன மசாலாவோ அதெலா போட்டு கொஞ்சொ நல்லா வதக்னிருந்தா கிரேவி மாறி வரு அந்த எண்ணெலா பிதிங்கி அப்டி வரு அப்ப வந்து நீ தண்ணிக்கு என்னவோ ஒரு ஆழாக்கு தான ஒரு ஆழாக்குனா ரெண்டு அழாக் தண்ணி ஊத்தலா கர்ட்டா இருக்கு அவ்ளோதா ஊத்திட்டு இன்னு குக்கர்ல வச்ச வச்சுக்கோ இன்னு ஈஸியா இருக்
ஆமா நா ரைஸ் லா குக்கர்லதா செய்வே
அப்ப நீ குக்கர்லயே வதக்கிட்டு தண்ணிய ஊத்தி கொதி வந்தோனே அரிசி போட்டு ட ஒரே ஒரு விசில் வச்சு டம் போட்ரு அவ்ளோதா ரொம்ப சிம்பிள் ட்டா ஆனா நீ நீங்கல்லா மோஸ்ட்டா இந்த இது மட்டன் தா சாப்டுவீங்க எனக்கு தெரிஞ்சு
ஆமா
சிக்கன விட மட்டன் நல்லா
ஆமா ஆமா அது கூட சை டிஷ் வந்து சிக்கன் சிக்ஸ்டிஃபை ப
ஆ அது இன்னு சூப்பரா இருக்கு ஆனா என்னன்னா நாம மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சிக்கன் செஞ்சனா ரெண்டுமே சாப்ட்டோனா கொமட்டு ஒரு மாரி
இல்லமா நம்ளுக்கு செட்டாயிருச்சு இத சாப்ட்டு சாப்ட்டு
பிரான் தொக்கல்லா ஈஸிதா நார்மல் நீ தக்காளி தொக்கு பண்றேல
அத செய்வே ம் சேரி சேரி இப்ப மேரேஜூ மேரேஜ்லலா போனா இப்டி தான இருக்கு மட்டன் பிரியாணியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபை தா
ஆமா அப்டிதா செய்வாங்க ஆனா அது அவுங்க ஸ் டைல் வேற நம்ப வீட்ல சாப்பறோல ஹெல்த்தான ஃபுட்டா சாப்ட்டா ஒடம்பு நல்லா இருக்குல
ஆமா
அதுனால சொல்ற கால்ல இந்த ஓட்ஸ் கஞ்சி தெரிமா அதெல்லா ஒனக்கு
தெரியு தெரியு
அதெல்லா குட்ச்சா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஃபேட்டியா இருக்கறவங்க எல்லா ஒடம்பு கொறச்சிடு அதெலா குடிச்சாங்கன்னா
அதா சாப்ட்டோ
அதா அதா எப்டி வீட்ல பெரியவங்களா இருக்காங்ளா
இல்ல யாரும் இல்ல நாங்க ரெண்டே ரெண்டு பேர் தா
சேரி சேரி உ ஃப்ரெண்டு வந்திருந்தா நேத்து எங்க வீட்டுக் கு அவளு பிரியாணி தா செஞ்சு குடுக்க சொன்னா சாப் ட்டு தா போனா. அப்பொறொ கொற சொல்ட்டு போனா. நா சொன்னே இந்த கொற எல்லா ஏன்ட்ட சொல்லாத
அ
சாப்ட்டு போற வேலெய
என்ன கொற சொன்னா உப்பு அதிகோ கம்மி அது சொன்னாலா ம் ம் ம்
அதா சொன்னே வந்தியா சாப்ட்டியா போனமானு இரு இந்த கொறலா என்கிட்ட சொல்லாத நா வந்து மட்டன்ஸ் ஆஹ் நா மட்டன் பிரியாணி சேந்துட்டு தயிர்பச்சடி அவ்ளோதா ஆனா சிக்கன்லா எதுமே செய்ல அவ என்ன பண்ணா வர சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டா போல போ வாங்கினு வந்து ந்து மசாலாலா வெச்சு ஊற வெச்சு இதெல்லா செய் அப்டினு சொல்லிட்டு இருந்தா
சேரி சேரி ச் ஆ கேக்குது சொல்லு
அப்பறோ நேத்து வீட்ல இந்த டஸ்ட்டா இருக்கு எங்க வீடு ஃபுல்லா அதெல்லா எப் எப்பிடி க்ளீன் பண்றதுன்னு தெர்ல எதா ஒரு ஐடியா கூடே நீ
அவ்வளோ எப்டி வந்துச்சு டஸ்ட்டு
டஸ்ட்டிங்க நாங்க ஏ சி போட்ருக்கோ ஏ சி போட்டு ஃபுல்லா அந்த புகொ போட்ட மாரி ஆயி ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு வீடு ஃபுல்லா அதா எப்பிடி க்ளீன் பண்றது அதா இங்க ரொம்ப நேரோ எங்க வீட்ல போடுவாங்க இந்த பெரியவங்கெல்லா இருக்காங்க அவ்ங்க ஏசி
ஆ செரி செரி ஆமா எப் க்ளைமேட் எப்பிடி இரு க்கல
ஆ வெயில் வேற அதுனால படுக்வே முட்ல செரி அதா போட்டாங்க ஏ சி போட்டாங்க உள்ள டஸ்ட்டு மாரி ஆயிடிச்சி அது க்ளீன் பண்றதுக்கு ஏதாச்சு ஆப் ஆப்சென்ட்ருக்காயென்னா
இப்டி நா லா க்ளீன் பண்ணதே இல்ல
ஆ அதா நானு யோசிக்கிறே யாருக்கு என்ன கேக்குறே போன் கஸ்டமர் கேர் போன் பண்ணி கூப்ட சொல்றாங்க ஏ சி உள்ள வேர டஸ்ட் ஆயிட்டு இருகுது ஏ சி சர்வீஸெல்லா பண்ணிர்க்கீங்களா நீங்க உங்க வீட்ல சேரி சேரி உங்க தங்கச்சி எப்டி இருக்கா நல்லா இருக்காளா
டாப் ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க
ஆமா ஆமா அப்டிதா பண்ணுவாங்க
ஆமா
ஊ தங்கச்சில்லா எப்டி
ஆ நல்லா இருக்காலே காலேஜ் படிக்கிறா இப்போ
சேர் சேரி சூப்பர் சூப்பர் ஏ பாறே எங்க எங்க சேத்துக்கற காலேஜ் நேம்ல்லா இல்ல எங்க சேத்திருக்க
நா பட்ச்ச காலேஜ் தா
சேரி சேரி நல்லா படிக்கிறாளா
ஆ படிக்கிறாலே இப்ப அவ்வளுக்கு அலயன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ம் ஆமாஆமா ஆமா சேம் என்ன மாரியேதா
ஊ வீடு ஊ வீட்டு பக்கத்துலயே வந்துடுவானு நெனக்கிறே உன்ன டார்ச்சர் பண்றதுகு
கேக்குதா அதா அங்கதா
அதா உன்ன டார்ச்சர் பண்றதுக்கு தான வர
ஹ ஹ ஹ பாக்கலா இங்கயே இருக்கு
நீ சொல்லீடு நீ சொல்லீடு என் கிட்டெல்லா வராத அப்டின்னு சொல்லீடு சேரி சேரி நீ சமையல் சீக்கிரமா கத்துக்கோ உன் தங்கச்சிக்கு நீ செஞ்சு குடுப்பேல சமையல்லா
டின்ருக்கு என்ன செஞ்ச
இன்னிக்கு நான் இன்னிக்கு ஒன்னு இல்ல சிம்பிளாதா செஞ்சே இன்னிக்கு சாம்பார் வச்சுட்டு ஏன்னா இங்க எங்க வீட்டு ட்ல நான்வெஜ் சாப்ட கூடாதுன்ட்டாங்க
உ
அதுனால சாம்பார் வச்சுட்டு தொட்டுக்க வந்து உருளக்கெழங்கு தொக்கு பண்ணே
சேரி சேரி
அதா இந்த ஸ்பெஷலா செய்வாங்கல்ல கொஞ்சோ டிஃப்ரெண்டா அந்த மாரி செஞ்சே எங்க வீட்டுல அப்டிதா செய்வாங்க கூட்டு பொரியலு
சேரி சேரி
அவியல்லா கவியல் லா கேள்விப்பட்ருக்கியா
இல்லயே இப்பதா கேள்வி பட்ற
அதுதா அந்த மாரி செய்வாங்க எங்க வீட்ல நீ என்ன எண்ணெ யூஸ் பண்ற எண்ணெ
ஆ கோல்டுவின் தலைக்கா
ஆ ஆ
கண் நா சாப்பிறதுக்கு நெனைச்சே தலைக்கு வந்து வீவிலி
ஆ அது நல்லாதா இருக்கு அந்த எண்ணலா நல்லாதா இருக்கு நானு அந்த எண்ணெதா யூஸ் பண்ணே முடி ரொம்ப அப்டே எப்டி சொல்றது கொட்டுது
அது மொடி வர ஏஜ்ஜு ஏஜுக்கு மேலே கொட்ட தா செய்யு
சேரி என் வேல இருக்கு நான் அப்புரோ கால் பண்றே உனக்கு
செரி ஓகே ஓகே
ம் பாய் பாய்